ஹலோ
ஹாய்பா வணக்கம்
ஹாய்பா வணக்கம் எப்டி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்டேன் சும்மா அப்டியே தான் இருந்தே டி வி முழுசி டி வி சினிமா இந்த ஷார்ட் மூவிஸ் இத எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆ
அப்டி நா என்ன மாரி படோ எதிர்பாப்பேன்னா அ என்ன சொல்றது அந்த மூவி நம்ம பா
ம்
அப்பறோ இன்னொ அந்த ஏஜ்ல
உம் ஆமா ஆமா கிராம கிராமத்துக்கான சீன்ஸ்
கிராமத்துக்கு எனக்கு அந்த மாரி ஷாட்டிங்ல எனக்கு அந்த பீலிங் வந்தா தா அந்த படத்த நா பாப்பேன் இல்லன்னா அந்த சண்ட குத்துறது அடிக்கிறது ஃபர்ஸ்ட் நல்லா இரு ஒரு இப்ப ஒரு லவ் பத்தி எடுக்கறங்க காதல் பத்தி எடுக்கறாங்கன்னா முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க பின்னாடி வந்து கஷ் கஷ்டப்படுற மாரிதா இருக்குது இப்ப இருக்கற படோ எல்லாத்துலும் அன் அந்தனா அந்த மாரி தா இருக்கு இந்த முன்னாடி கஷ்டப்பட்டு பின்னாடி சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு பாக்க தோணும்
ஆ ஆ கரெக்டு தா கரெக்ட் தா கேக்குது எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது நல்லாவே கேக்குது அதனால என்னன்னா எனக்கு இந்த ஃபேமிலி படோ வந்தா சந்தோசமா இருக்குது ஒரு இந்த இந்த மாரிலாம் என்ன படோனா சுந் சுந்தர பாண்டியன் அந்த காலத்துல்லாம் பாத்துக்கீங்களா படோ அருமையா இருக்கும் பாக்கவே அழகா அந்த ஃபேமிலி படோ
நல்லா இருக்கும்
அது இந்த களவாணின்ட்டு இருந்திருக்கும்
ஆமா அதெல்லா செம காமெடி செமயா போகு கஞ்ஜா கருப்பு எல்லாமே சூப்பரா போகு
ஆ அந்த களவாணியா
ஆமா
ஆ அதுல அதுதா ஆ அதுதா ஆ அந்த படோ அந்த படந்தா அதெல்லா கூட நல்லா இருக்கு நல்லா பாக்கறத்துக்கு நல்லா ஆ ஓவியா அவங்க தா ஸ்கூலுக்கு போவாங்க
செமையா இருக்கு செமையா இருக்கு
அந்த மாரி மூவி எல்லா எனக்கு பாக்கறதத்துக்கு ரொம்பவு விருப்பப்படுவே இப்போ வர்ற படோ வர்றதெல்லா எனக்கு பாக்கவே இன்ட்ரெஸ்ட் வரமாட்
அதே மாரி இந்த அண்ணா தம்பிங்கள்து மூவி அதெல்லா கூட நல்லாதா இருக்கு இந்த என்ன அத பேரு மறந்துட்டனே நெறையா வாட்டி பாத்துருக்கே அந்த ஆ அந்த மாரி ஆ நாலு பேர் அ அண்ணன் தம்பிங்க அந்த சாங்க் எல்லா வரு இல்ல அதெல்லா கூட நல்லா இருக்கு
நல்லா இருக்கு அந்த மாரி கூட நல்லா இருக்கு பட்டு் எனக்கு இந்த மாரி படோ நம்ம சந்தோஷமா பாக்கறதுக்கு படோன்ன பீலிங்கா இருக்கு அதுக்கு நல்லா
ஆமா கடைசில ஹீரோ இறந்துர்றது ஹீரோயின் இறந்துர்ற து ஏதாச்சு இந்த மாரி நடக்கும் போதெல்லா அத பாக்கவே முடியாது இந்த சேது படோ அதெல்லா ரொம்ப இதுவா இருக்கு
இல்ல பருத்தி வீரன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஆ அந்த கடசி சீன் எனக்கு புடிக்கல
ஏங்க கடைசி சீனு தா எனக்கும்
கெடுத்து உட்டுட்டாங்க ஆமா கெடுத்து உட்டுட்டாங்க ரொம்ப நல்லா போச்சு ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவ அப்டியே நேச்சுரலா நடிச்சிரு க்கிற மாதிரி எல்லா நடிச்சிருக்கா அவ்வளவு ஆசையா போவா வாழனுன்ட்டுனு அது கடைசில அப்டி எடுத்து வச்சிருக்குது எனக்கு கூட அது கொஞ்சோ லாஸ்டா ஹாப்பியா முடிச்சிருக்கலா அந்த படோ ஆ
ஹாப்பியா முடிச்சிருந்தா நல்லா இருந்துருக்குமேன்னு இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் அவங்க சூப்பரா இருக்கு அந்த படத்தை பாக்கறது அந்த பாட் டு எல்லாமே அழகா எல்லாமே நல்லா இருக்கு இப்ப வரைக்கு அது நல்லா இருக்கு எனக்கு பருத்தி விரன்னா எனக்கு அவ்ளோ இஷ்டோ எனக்கு ஆனா அந்த லாஸ்ட் சீன் அங்க பாக்கற
ஹாஃப் மட்டுந்தா பாப்பே அந்த செகண்ட் ஹாஃப் நா மாத்திடுவே நானு எப்பவுமே அவ்வளவுதா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சாங்கு அந்த இது அந்த டைலாக் அதெல்லா ரொம்ப பிடிக்குமா அது வரைக்கு எல்லாமே பாப்பே கடைசியா அந்த வீட்ட வீட்டு கெளம்புற சீன்ல இருந்து அப்டியே பாக்க மாட்டே பிடிக்காதுன்றதுனால அப்டியே மாத்தி விட்டுருவே நானு
ஆமா எனக்கு அது அழுகையா பாத்துட்டப்புறோ எனக்கு கண் என் என்னான்னா பாத்த ஒன்னே எமோஸ் னல் ஆயிடுவே அதனாலதா பிளஸ் எனக்கு தெரிய
பாத்துருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கடைசில அவ சாவுர மூமெண்டட் எனக்கு அது அந்த மாரி கடைசில வந்து ரொம்ப சோகமா எடுத்துட்டு போய்றாங்க மூ அந்த மாரி மூவிஸ் எல்லா வந்து
அதுதா அந்த மாரி தோழர் நமக்கு அதனால இப்ப என்னன்னா இந்த வேற மூவிகான பாக்றதுக்கு அந்த அளவுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் சிலர் பாத்தானா ஓல்டு அந்த நம்ம சொல்லுவாங்களா ஓல்டிஸ் கோல்டுன்ட்டு அந்த மாதிரி எல்லாமே பழைய பழைய படோந்தா எல்லாமே பாப்பே
ஆனா இப்போ சமீ பமா அந்த அளவுக்கு சோகமா ஒன்னோ எடுத்துட்டு போக மாட்டேன்றாங்கோ கொஞ்சோ காம்டி கலந்த மாதிரி கொஞ்சோ சாமி படோ கலந்த சாமி இது கலந்த மாதிரி இப்டியெல்லா சேத்தி எடுத்துன்னுக்கிறாங்க படங்கள்லா எல்லா மிக்ஸ் மேச்சு பண்ணி எடுத்துட்டு இருக்காங்கோ
அந்த அந்த மேரி கூட இருக்கே
இன்னோ வந்துட்டு இருக்கு ம் சில படம் ஃப்லாப் போது
ஆ
சில படோ வெப் சீரீஸ்லா பாப்பீங்களா
நா எனக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு மூவி பாக்கறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
ம் எனக்கு மூவி பாக்குறதெல்லா ரொம்ப பிடிக்கோ ஆ பட் வெப் சீரிஸ் எல்லா கூட நறைய பேர் சூப்பரா இருக்குன்றாங்க இன்னோ நா ட்ரை பண்ணதே இல்ல ஆனா அது போயிட்டே இருக்குமா ஒன்னு எபிசோடு ஒன்னு எபிசோடு
ஆமா ஆமா ஆமா இந்த அ இன் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போது நெக்ஸ்டு என்ன பண்ண போது அப்டீன்ட்டு அதனால நமக்கு அது ரொம்போ நல்லாருக்கோ பாக்கவே இன்னோனு என்னன்னா ஆ மூவிய நா பாத்துட்டு இருந்தாலு தா முன்னாடி முன்னாடி நா பாப்பே இந்த குள்ளயே போன ஆனா ரொம்போ சின்ன பயனா இருக்கிறப்போ அப்ப கேஸ்ட்டி வாங்கிட்டு ஒரு ஒரு மூ போட்டுக்குவோ வந்தவொன்னே போயிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையு பாப்பே நல்லா ஆனா இப்ப என்னன்னா மூவி பது எனக்கு இன்ட்ரெஸ்ட் சுத்தமா வர மாட்டுது அப்டி சப்போஸ் நா மூவி பாக்கணோன்னா
உம்
இ நல்லா இருக்கணோ மூவி அப்டி எங்க இருந்தாலு ஒரு புது படோ வர்துனா எனக்கு அந்த தேட்டர்ல போய் பாத்தாதா எனக்கு அதோட ஃபீலு அதோட என்ன கதை என்னோட எனக்கு அப்டி பாத்தா ஓகே இந்த ஃபோன்ல இப்ப ஒக்காந்து நா பாத்தாலு என்னன்னு தெரியாது என்னன்னு ஃபேமிலி ஃபோட்டாதா நா இப்ப நெனச்சிக்குன அந்த மாதிரி நா ஃபோன்ல வெச்சு பாத்தா நா ஃபுல்லா என்னோட கவனோ அதல இருக்கோ என்னோட மைண்ட் செட் எப்டி இருக்கோ அது ஏத்த மாதிரி நம்ம நா இங்க நா மூவி பாத்தே ஆவனோ
டி வில பாக்குற டி வில பாக்குறத வுட அ இந்த ஃபோன்ல பாக்குறத விட அ இந்த நீ சொன்ன மாரி தேட்டர்ல எந்த டே அதுக்காகவே நம்ப டைம்ஸ். பென்ட் பண்ணி எ அதுக்காகவே முழுக்க முழுக்க என்ன ஸ்டோரின் கேட்டு ஒக்காந்து பாக்குற எடோ அது இதுல என்ன ஆவுதுன்னா பாதில எழுந்து போறது உம்
புரியுது என்னன்னா நம்ம இப்ப மூவிக்காக இப்ப நம்ம அ தேட்டருக்கு போயிட்டோனோ, அங்க போயிட்டு நம்மோ மூவி பாக்க போதுல நம்ம தூங்கலா சப்போஸ் சொல்ற ஒரு எக்ஸாம்ப் நம்ம தூங்கிட்லா, டயர்ட்ல அப்டின்ட்டு நீங்க போனாலு நம்ம மூவியா பாக்க போறோ நம்மோ ஃப்ரெண்டு் பாக்க போறா நம்ம போய் ஏ சில ஒக்காந்ட்டு வந்துலா. வெயிலா இருக்கு அப்டின்ட்டு நம்ம போனாலு அங்க போனவொன்னியோ உங்க உங்க கவனோ வந்து ஃபுல்லாவே அந்த ஸ்கிரீன் மேல தா இருக்கோ ஸ்கிரீன் மேல தா இருக்கோ ஏன்னா நம கவனோ இருக்குரது எதுமே வராது உங்களால போன யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப என்ன போண்ணு நீ இது இப்ப நம்ம போ நம்ம போன் இருக்குங்க நம்ம என்ன பண்ணுவோ போன் பாத்துட்டே இருப்போ கால் வந்துச்சுன்னா நம்ம நம்ம கலம்பிட்டு போய்டவோ சப்போஸ்
அதுதா
சப்போஸ் நம்ம இங்க இருப்போ நம்ம வீட்டாண்ட யாரன வருவாங்க அங்க கூப்பிட்டுவாங்க அங்க போயிடுவோ அதனால நம்ம கவனம் வந்து சித்திர வந்து கதை ஃபுல்லா நமக்கு புரியாது ஆனா தேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னு ஒன்னு அப்படி கதை அப்படியே மைண்ட் அப்படி பிக்ஸ் ஆகிடு
ங்க வீட்டு இ்துலயே நா ரொம்ப ஆசையா ஏதாச்சு ஒரு படம் பாக்கணு டி வி லன்ட்டு நா உக்க்காருவே கரெக்டா அந்த டைமுக்கு தா ஏதோ ஒண்ணு இது பண்ணு அத பண்ணு இங்கெழுந்துப்போ அங்க எழுந் சொன்ன மாரி போன் கால் வந்துரு இல்லையாச்சு வீட்டுக்கு யாருனா வந்துருவாங்க திரின்னு அது என்ன ஆயிடுனா ஃபுல்லா அந்த இன்ட்ரெஸ்ட்டே போய்ட அந்த சீன் கட்டாகிட்டாவே அது முஞ்சுரு அது நம்ம அதுக்கு மேல பாக்கவே முடியாது அது என்ன ஸ்டோரி என்ன ஏதுன்ன டீடெயலா தெரியாம நம்ம எப்படி பாக்குறதுன்ற மாதிரி ஆயிடு அந்த மாரி நெறையா வாட்டி நடந்திருக்கு நா எவ்வளோ ஆசையா பாக்கனுனு உக்காந்தப்போல்லா நெறையா டைம் இந்த மாரி டிஸ்ட்டபன்ஸ் நடந்திருக்கு
அதுத ஆ ஆமா எனக்க இந்த மாரி நடந்திருக்கு ஃபுல்லு நா போன்ல அந்தளவுக்கு பாத்தாலு ஃபேமிலி பாடோ அது மாரிதா பா இந்த புதுப்படோ அதெல்லா பாக்க மாட்டே
ஆ நா அதனால மே மேக்சிமம் கொஞ்சு நைட் டைம்ஸ்லனாக்க கொஞ்சு எல்லா வேலையு மு முடிச்சிட்டு என்னுடைய வர்க் க் எதுமே இருக்க கூடாது யாரு என்னைய டிஸ்டர்பப் பண்ண கூடாது அப்படின்ற டைம்ல தா பாக்கணுனு நெனப்ப பாப்பே மத்தபடின்றதெல்லா இந்த டே டைம்ல எல்லா இங்கெல்லா வெச்சி வச்சிட்டு சமாளிக்கதே கஷ்டோ எப்படி இருந்தாலுமே பாக்க முடியாதுன்றதுக்காக அவாய்ட் பண்ணிருவ
ஆ ஆ
அப்படி தா போகும் ம்
நானு முன்னாடி எல்லா உக்காந்து பாத்துட்டு இருப்பே என்னன்னா எப்படின்னா அ லைட் எல்லா ஆஃப் பண்ணிடுவே கேஸட்டு தா ஆனா நம்ம கேசட்ட அதுக்கு முன்னாடி எல்லா இந்த டி வி டி யில போட்டு பாப்பாங்களே
ம் ம் ஆமா ஆமா ஆமா அ
என்ன பண்ணுன்னா
ஃபஸ்ட் லாம் பேமஸ் ரொம்ப பே இப்பல்லா அதெல்லா அப்படியே சுத்தமா காணாம போயின்னு வருது எங்க வீட்ல எல்லா அப்படியே வந்து புதுசுல பத்தா அப்படியே ஃபுல்லா கேசட்ஸா தா இருக்கு எங்க பாத்தாலு கேசட்ஸ் புது புது படோ வருதெல்லா வாங்கிட்டு வந்து பாத்துனு இருப்போ அதெல்லா ஃபுல்லா ம
அதெல்லா முடிஞ்சிச்சுங்க அது ஏன்னா அப்பன்னு சமைய இன்ரெஸ்டா இருப்ப போயிட்டு வாங்கிட்டு வந்து
அ அந்த புது மூவி வாங்கிட்டு வரணும்னாவே ஆசையா போவோ
அது அந்த இது தேஞ்சிடுச்சுன்னா படோ அப்படியே விட்டு யூடியூப்
ஆமா நல்லா இருக்கு அ அது ஒரு மாதிரி அது வாடகைக்கு எடுத்துன்ட்டு அது ரிட்டர்ன் கொடுக்கணு அய்யோ ஒரு நாளுக்குக்குள்ள டைம் போதே இன்னொரு வாட்டி நா கூட போட்டு பாத்துர்ணுன்றதுக்காக கடகடானு இன்னொரு வாட்டி போட்டு கொடு கொடுக்குதுக்குலு அப்புற ஓவ்வனா பர்ச்சேஸ் பண்ற மாரி வந்ச்சு அந்த மாதிரி அ ம் நல்லா இருந்துச்சு அதெல்லா ஒன்ஸ் அப்பான்ன டைம்ல இப்ப அதெல்லா சுத்தமா எ பசங்களுக்கெல்லா அதெல்லா என்னானே தெரியாது அவுங்க ஃபியூச்சரு க்குலா ஏன்னாக்கா அதெல்லா மறைஞ்சிச்சுல்ல சுத்தமா அப்டியாடிக்கிதுடி அப்டின்ற மாரி கேக்குற மாரி ஆயிட்ச்சு கொழந்த
நம்ம நம்ம டிவிடி டிவிடி போற நம்ம அப்போ போறோனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம பக்க வீட்டுகாரங்க யார்னா இருந்தாங்கனா உட்கார வச்சு பாக்க ஏன்னா பாக்கதுக்கு அப்ப வேற வழி இல்ல
ஆ டிவிக்கே அப்டித்தாங்க போவாங்கலா அப்ப எல்லா டிவியே இன்னொருத்தர் வீட்லதா போய் பாப்பாங்கலா சும்மா டிவி பாக்கறது கூட சீரியல்னு நாடகோ எங்க அம்மா உங்க காலத்துலல்லா வந்து ஒருத்தர் வீட்லதா யார் வீட்லனா டிவி இருக்கிற வீட்ல போய் உட்காந்துப்பாங்களா அத எது பாக்கணுனா
காங்க இதுக்கு எல்லா நமக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்
ஆமா அவுங்க அவுங்க ஜெனரேஷன்
அவுங்க வீட்ல போனாலு அவுங்க வீட்ல போனாலு நம்ம சும்மா டிவி பாக்க விட மாட்டாங்க அங்க எதாச்சு கலகா கலகா குடுப்
ஆமா ஆமா எதாச்சு வேல பாத்துட்டு அப்டியே ம்
துக்கிட்டே தா டிவி நாடகோ அதுவு ஒரு நாளைக்கு ஒரு நாடக ஒன்னுதா போடுவாங்க அதுவு வாடி போவாங்க எல்லாரு இந்த நாடகோ பாட்டு ஒரு பாட்டுன்னா அந்த மாரி எல்லா லிமிட்டுதா அப்டி போறப்போ
அப்புற அப்டியே மாறிச்சு கொஞ்சோ ஆ அப்புற வந்து இப்போ இன்னு சுத்தம் மாறிச்சு இப்போ ஐயோ ஃபோன் என்ன என்னன்ன எல்லாமே ஃபோன்ல வர ஆரம்பிச் சு ஏ டு ஜெட் ஃபோன்ல இப்போ எல்லா ஃபோன் தா பொறந்த கொழந்தலருந்து ஒன் இயர் பசங்கலந்து பாத்தீங்கன்னா ஃபோன் இல்லனா அழுவுது கையில ஃபோன குடுத்துறனு அதுதா ஆனா டாக்டர் அட்வைஸு ச போன் பாக்கும் போது சாப்ட கூடாது இல்ல சாப்டும் போது ஃபோன் பாக்க கூடாதுன்னு சொல்லிர்க் ஆனா சாப்பிடும் போதுதா ஃபோனே வேணு எல்லாருக்குமே அப்படின்ற மாரி ஆயிற்சி இப்ப இருக்குற காலகட்டத்துல
எல்லாருக்குமே இப்போ அது ரொம்ப எப்டி சொல்றது அடிக்ட் ஆய்ட் ட்டாங்க ஃபோனால தா இப்ப குழந்தைங்களுக்கு நம்மனா கூட விடு குழந்தைங்களுக்கு அடிக்ட் ஆய்ட்டு
ரொம்ப ஜாஸ்தி ஆமா கரெக்ட்டு தா
பயங்கரமா இப்போ எங்க வீட்டாண்ட ஏங்க
எல்லாருக்குமே கண் எஃபெக்ட்டு
கண் எஃபெக்ட்டு எல்லாமே பாதிக்கு எல்லாம் ஏ டு ஜெட் எல்லாமே பாதிக்கு அவுங்களால படிக்கறதுக்கு எப்போ நம்ப இப்போ எங்க வீட்டான்டல்லா பாத்தீங்க செ சின்ன பாப்பா என்ச்சு சித்தி பாப்பா வந்தாங்க ரெண்டு தங்கச்சி அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன மொபைல்னா குடு அவுங்க அண்ணே இருக்காங்க அவுங்க அம்மா அப்பா இருக்காங்க மொபைல் இருக்கு ஆனா அவங்க குடுத்து பழகல
ம்
நான் என்ன பண்ணிட்டோ நாங்க சின்ன பாப்பா தான வச்சுக்கட்டு நாங்க மொபைல் குடுத்துட்டு நாங்க விளையாட போறோ நீங்க பாத்துன்ருமா போர் அடிக்கு நாங்க இல்ல அது என்ன ஆச்சுன்னா அது அவங்க அப்டியே பழக்கமாய்ச்சு நாங்க என்ன பண்ணோனா நாங்க சித்தி பாப்பா நம்ம பாப்பா தான பாக்கட்டு அப்டின்னு நாங்க குடுத்து அது அடிக்ட் ஆய்ட்டு என்ன போனோ நாங்க தூங்கி எந்டோம்ல அவங்க தூங்கி எந்து மொபைல் பாத்துட்டு போறாங்க
ம்
அந்த மாரி கால
சரிங்க நம்ம வேற கால்ல பேசலா நன்றி
ஆ சரிங்க மிக்க நன்றி மிக்க நன்றிங்க ம் செரிங்க